அலோ
சொல்லுங்கப்பா எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க என்ன இந்த சைடு ஆ ஆளே காணு ஒரு ரெண்டு நாள் வரலனாலு வந்து எட்டி பாத்துட்டு போவீங்க என்னாச்சு
ஒஞம்பு முடியலப்பா அதுனாலதா வர்ல
செரி செரிப்பா நீங்க வ வந்துருங்கக்கோ ஓ செரிப்பா மந்த்லி இஷூவா
ஆமா ஆமாம்ப்பா
ஓகேப்பா ஓகேப்பா அப்றம் சொல்லுங்க என்ன விசேஷ நா சம கோவ மா இர்ந்த இவுங்க என்ன இந் சைட் வர வேல்லியே நம்மள ரெண்டு நாள் மேல பாக்காம இருக்க மாட்டாங்களே என்ன ஆச்சு தெர்ல்லியே அப்பயு நினைச்சே செரி ஓகே ஏதாது வந்து ஒர்க் இருக்கு இல்ல உடம்பு சரியலையா என்னனு தெரிலயேன் ட்டு அப்ற பத்தா தோ சொல்றீங்க ஒடம்பு சரிலன்னு சொல்ட்டு
உங்க மேல என்ன கோவ எனக்கு
எனக்கு உங்க மேல கோவ ஏ மேல என்ன உங்க மேல என்ன எ மேல என்ன உங்களுக்கு கோவோ ஒங்க மேலதா எனக்கு கோவோ வந்து பாக் லியான்ஸ் பாக்லியேன் சொல்ட்டு
ஓகே ஓகே
ஆ
சொல்லுங்க அன்னிக்கி
சொல்லுங்கப்பா அன்னிக்கு நீங்க தா சொன்னீங்க ஆரம்பிங்க
அன்னிக்கு அந்த சீம்பால கொடுத்து அம்ச்சனெ என்ன பண்ணீங்க
சாப்ட்டொம்ப்பா பெரியவளுக்கு ரொம்ப புடிக்கும்பா அது அ பெரியவளுக்கு செரி சின்னவ ஃபஸ்ட்டு பாத்துட்டு புடிக்கலன்னு சொல்லிருன்னா ஒரு நாள் வழுக்கட்டாயமா உக் வந்துட்டு அ என்ன சொல்றது ஒரே நிம்ஷ இருங்க ஓகேப்பா எ என்னது ம் சீம்பால் வந்து அன்னைக்கு குடுத்தீங்க பாத்தீங்ளா நாங்க இந்த பீ ஸ்ல்லா போனா அங்க ரோட்ல விப்பானுங்க தெரிமா முப்பதுருபா முப்பதுருபானு சொல்லிட்டு சீம்பாலு அந்த பால வாங்கி தா இதுங்க சாப்டு அனைக்கு இள்க்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தே அவளுக்கு புடிச்சிருந்தது சாப்ட்டா இவன் பாத்துட்டு அய்யய்யோ ஒவக் அய்யய்யோ ஒவக் அப்டின்னு சொல்ட்டு ஓடினுந்தா அதுக்கப்பறமா இப்பதா வந்து இன்னா சொல்றது அவ வலுக்கட்டாயமா எடுத்து ஊட்டி உட்டா சாப்ட்டு பாருடா எப்புர்ருருக்குன்னு சொல்ட்டுன் அவ ஊட்னதுக்கப்பற சாப்ட்ட பெறகு ஆமா நல்லாதா இருக்குல்ல அப்டின் சொல்றா அதுதா செரி இப்ப அந்த அண்ணி பால் குடுக்கறதில்லையா முன்னாடில்லா அடிக்கடி குடுப்பீங்க இப்ப குடுக்கற்து இல்ல அப்புற இது என்னது அம் அத சீம்பாலும் சாப்டாம ஒரு மாதிரி இருந்துச்சு அதா ஒங்ககிட்ட கேட்ட எப்டி செய்யறதுன்னு மெத்தடு சொன்னீங்கன்னா நல்லாருக்கும்பா
அ அண்ணி குடுக்கவேலப்பா மாடு கண்ணு போல்ல போலருக்கு நா வோனா பாத்தா கேக்கற
செரிப்பா
ஏன் ஏன்னா இதுலா வெயில் மாசொ அதனால போடலையா என்னான்னு அதலா கால்குலேசன் நம்முக்கு தெரியில
செரிப்பா செரிப்பா
அது நா கேக்கற ஏ இவுரும் இவுரும் நல்லா சாப்டுவாரு இவுரு இங்க இருக்கிறாருல்ல ஆனா இப்போ அந்த தண்ணி மோட்ரு ரிப்பேராயிர்ச்சி டெய்லியும் போய் தண்ணி வாங்கிக்கின் அவுர்தா வராரு அவுங்க வீட்ல ஒரு நாலஞ்சு நாளா அவர்தா போய் வாங்கிக்னு வந்துனுக்றாரு அவுரே கேக்க சொன்னா கேட்டுட்டு வருவாரு நானு நாளக்கி கால்ல கேக்க சொல்ற
ஆ செரிப்பா செரிப்பா
பால குடுத்தாங்கன்னா அ நல்லா வெள்ளத்த தூள் பண்ணி அந்த பால்ல போட்டு நல்லா கரேச்சிட்ணு நம்ம கையில போட்டு கட்டி கட்டி இல்லாத வெல்லம் ஃபுல்லா கரைஞ்சிட்ணு கரைச்சிட்டு ஏலக்காத் தட்டி போட்டுட்டு நா வெள்ளந்தா போடுவ நெறைய பேர் சக்கர போட்றாங்கோ ஆனா சக்கர போட்டாலும் நா ஆனா ஒரு மாரி இலு இலுன் சொல்லுவாங்கள அது மாரி வந் துரோ வெள்ளம் போட்டா அப்டியே ஸ்டிப்பாருக்கு நல்லா கேக் மாரிருக்கு நம்ப சாப்ட அதனால நா அதனால நா வெள்ளத்த போட்டு நல்லா போட்டு கரச்சி அ ஒரு பாத்ரத்துல ஊத்தி வச்சிகிட்டு டபுள் பாயில் பண்ணனும் அத நம்ம ஆ குக்கர்ல குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இத தூக் தி அதுல வச்சுட்ணும் வச்சுட்டு நல்லா ஆ ரெண்டு மூணு விசில் வந்த பிறகு எடுத்தோம்னா எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணோம்னா நம்ப பீஸ் பீஸா வந்துரும் அவ்ளதா
சூப்பர்ப்பா ஆனா செம ஸ்ட்ரென்த்துல்லப்பா அது ஆன்லைன்லாம் போட் ட்டா ஊர் பட்ட ரேட்டு போற்றம்ப்பா அத
அப்டியா அது நம்புளுக்கு அது அரும தெரியாது இவுங்கல்லாம் ஆ அ குடுத்தாலும் சாப்ட மாட்டன்து என் சின்ன பொண்ணு தொடவே தொடாது பெரி பெரியவ சாப்டுவா அவர் சாப்டுவாரு சின்ன பொண்ணுத்தோ தொடவே தொடாது நா வந்து அவுங்க குடுக்குற பால அப்டியே ஊத்தி அப்டியே காச்சிடுவம்ப்பா நெறைய பேர் இன்னா பண்ணுவாங்க நம்ளுக்கு நெறைய வேணு குவான்டிடின் சொல்லிட்டு நம்ப கவர் பால ஒன்னு ஒடச்சி அதுல ஊத்திப்பொ ஊத்திட்டு ஊத்திட்டு வெள்ளத்த போட்டு ஏலக்கா போட்டு வெச்சாங்கன்னா நெறையா கெடைக்கு
ஆ ஆ
ஆனா நா அப்படி பண்ண மாட்டே நாளைக்கு குடுக்குற பால்ல அப்டியே போட்டு கரச்சி அப்டியே வச்சிடுவே நா எக்ஸ்ட்ரா பால் எக்ஸ்ட்ரா பால்லா ஊத்தி மிக்ஸ் பண்ண மாட்டே கவர் பாலே நல்லது இல்லேன்றாங்க நம்ம எதுக்கு அத ஊத்தணு
ஆமா இதுவு கெட்டு போயிடும்ல்ல சாப்படுறது கொஞ்ச நாளும் ஹெல்த்
ஹெல்த்தியா சாப்பிட்டு போயிட்லா அதனால நா ஊத்த மாட்டே நா ஊத்தாத இப்டிதா செஞ்சு அப்டிதா குடுப்பேன் நானு கொஞ்சமா இருந்தாலும் நல்லா ஆ ஒடம்புக்கு தேவையான சத்தான பொருள சாப்ட்டா ஓகேவா தா இருக் கும் நம்ளுக்கு நா கேக்குறே அவுங்கள கேட்டு அ கன்னு கின்னு போட்டுதுன்னா குத்தாங்கன்னா நா பண்ணி தரே இல்லன்னா பாலா குத்தரே நீங்க பண்ணிக்குங்க
செரிப்பா செரிப்பா செரி அதுதா ஞாபகம் வந்தது எனக்கு டக்குன்னு என்னடா இது எதுவுமே தே வரவே இல்லயே சீம்பாலும் வர்லையே என்னடா ஆச்சு அப்டின்னு முன்னாடில்லாம் மாச ஒரு வாட்டியாவது குடுத்துருவீங்க இப்ப இல்லன்ட்டு இப்ப இன்னோன்னு என்ன தெரியுமாப்பாயச்சு எல்லாரு இப்ப ரேஷன் கடையில கைரேகை வைக்கணுமாமே
ஆமாப்பா
ஆ ஆதார் கார்டு இது நா அம்மாவை என் கூட சேத்து வச்சதுனால என்ன ஆச்சு அம்மா கைரேக வைக்கணுமா அம்மா ஊர்ல இருக்காங்க இப்ப கேட் டே இந்த மாசொ எனக்கு பொருள் குடுக்கவே இல்லப்பா அம்மா கைரேகை வச்சாதா குடுப்போன்னு சொல்லி சொல்ட்டாங்க என்னா பண் என்னா பண்றதுன் தெரியில இப்ப அவுங்களுக் கூட்ன்னு வந்து இங்க வைக்க முடியாது கூட்ன்னு வந்து அங்கயே இருக்கிற ரேஷன் கடையில வச்சுக்கலாமா அதனால அங்க இருக்கிற ரேஷன் கடையல்ல கூட்டிட்டு போய் வைக்கணு என்ன பண்ணுவாங்களோ தெரியல ஏனா அவுங்கள கூட்ன்னு போறது பெரிய டாஸ்க்கு ரோடல்லா நல்லாதா போட்டாங்க வீல் சேர்ல ஒக்கார வச்சு தள்ளிட் போயிட்டு கைரேக வச்சுட்டு வரனுமா அதுக்காக இப்போ என்ன பண்ண போறாங்களோ என்னன் தெரியல இன்னும் செரி நேத்தானா ஊர்ல இருந்து வந்தோம் இனிமேல் தா ஒவ்வொரு வேலையா பண்ணனும்ப்பா
அங்க ரேஷன் கட பக்கத்துல இருக்கா
ஆ இருக்குப்பா அது இது நீங்க அந்த சைடு வர்ல நம்ம இந்த சைடு போனோ அந்த சைடு வழியா வரணு ஸ்டேஷன்ல இருந்து வர வழியா வந்தோன்னா அங்க இரு மொனையிலே தா இருக்குது நம்ப நேரா இப்போ அம்மா வீட்ல இருந்து வெளிய வந்து லிஃப் ட்டு எடுத்து வந்துறோ நம்ப ஊருக்கு அங்க வந்து ரைட் எடுத்து போயிட்டு திருப்பி இன்னொரு லெஃப்ட்ல இருக்கு ரேஷன் கட அதா அண்ணணுங்கயெல்லா என்ன சொல்லுவாங்களோ தெர்ல கேக்கணும் இதுமாரி இட்டுன் போய் வெக்கிறீங்ளாண்ணா ஒன்னே பசங்களுக்கு லீவு தான நீ வந்து இங்க பாத்துக்க வேண்டிது தான அது இதும்பாங்க அ இன்னா சொல்றது நம்ப எந்த சைடு போனாலும் நம்ப இடிதா நம்ப என்னமோ ஒண்ணுமே பண்ணாம வீட்ல வேல வெட்டி இல்லாம ஒக்காந்துன்னுருக்கற மாரி அவுங்ளுக்கு நெனப்பு சும்மா இருக்குறேன் ஜாலியா இருக்குறேன் அப்டின் சொல்ட்டு என்த்த சொல்த்து
இல்லப்பா அந்த ரேஷன் கட்ல போய் சொல்லுங்க அம்மா நெலம் மிய சொல்லிட்டு இப்ப வீடு வீடா பொருளு குடுக்குறாங்க பாத்தீங்ளா வராங்க பாத்தீங்ளா அந்த மாதிரி அந்த மாரி வரும் போது எட்த்துன்னு வந்து அவுங்களே கை ரேகைய வீட்லயே எத்துப்பாங்கல்ல
ம் ம் ம் ம் ம்
நம்ம போய் சொல்றதுலதா இருக்குது
செரிப்பா நா போய் சொல்லி பாக்குற நானு இன்னா பண்றாங்கன்ட்டு
ஏன்னா மாசத்துல ஒரு நாள் வந்து வீடு வீடா பொருளு குடுக்குறாங்கள்ல இந்த எழுவது வயசு ஆனவங்குளுக் ஏன் அப்போ அந்த மாரி வரும்போது அவங்க அத எடுத்துன்னு வந்தாங்கன்னா அ கைரேக வெச்சிட்டு போயிடுவாங்கள்ல
ஆமா நா கேட்டு பாக்குற அம்மா கிட்ட வந்துட்டாங்களா மா அது மாதிரி இல்ல இனிமேதா வர போறாங்ளா என்னன்ட்டு நா கேட்டுக்கிட்டு
சேரிப்பா செரிப்பா முட்ச்சுடுங்க அப்பறமா அத இன்னும் பெருசாக்கிட போறாங்க
ம் செரிப்பா நானு வேற எதோ இப்ப கேக்க வந்தேன்ப்பா சுத்தமா மறந்து போய்ட்ட நா என்மோ சொல்ல வந்த ஆ இப்ப நா காலையில சொன்னல்ல இது மாரி நந்துது அது மாரி நந்துதுன்ட்டு
ஆமாம்பா
அ ஊருக் போன எத்துல இப்டி நந்துது அப்டி நந்துதுன் சொல்ட்டு அது எதுவும் நீங்க மன்சுல வெச் ச்சுக்காதிங்க செரியா நா இப்ப இன்னா பேச வந்தேன்றதே மந்துட்டேன்ப்பா கொஞ்ச நேர்த்துல மந்துட் இப்ப இன்னா சொல்ல வந்தனே சுத்தமா மற்ந்து போயிட்ட சேர் ஞாபகம் வரும்போது நா உங்குளுக் கு சொல்றேன்ப்பா
செர் செர் நா என்ன பண்ண நம்போ என்ன பண்ண போறோம் நம்ப இப் இப்டிதா பொலம்பி பொலம்பி தீ்க்க போறோ
ம்
நா பொலம்பலையா போன மாசல்லா நீங்க இந்த மாசம் பொலம்புறிங்க நா மறுபடியு அடுத்த மாச பொலம்புவே அவ்ளதா முஞ்சு போச்சு
மாத்தி மாத்தி இப்டியே நடந்துன் இரு புரியுது இன்னா பண்றதுன் ஒண்ணும் புரியல அந்த புரோக்கர் அண்ணாக்கு ஃபோன் பண்ண இன்னானானா அடிமாட்டு ரேட்டுக்கு கேக்குறாங்க அதா சொன்ன அப்ப இவ்ளோ செலவ் பண்ணி இன்னன்னா ப்ரோஜனு திருப்பி அ ஃபர்ஸ் ட்டு மூண்ணு தொண்ணூறு சொன்னாங்க இப்ப நாலு கேக்குறாங்ளா இந்த ஒன்னு நூறு எக்ஸ்ட்ரா வர்றதுல இன்னன்னா இருக்குது உங்குளுக்கு கமிஷன் குடுக்கணு அப்புறோ இங்க என்னது எல்லாத்துக்கு பட்டாக்கு செலவு பண்ணது இருகுது அப்றோ வேற என்ன செலவு பண்ணிருகோ ஆ அந்த இது என்னது பசங்களுக்கு பெட்டிஷன் போட் போட்ருக்கோ பசங்கள கூட்டு போயிட்டு ஆ கோட்ல வாங்கற்துக்கு எல்லாத்துக்கும் பன்னெண்டாயிரோ அதுக்கு இதுக்கெல்லா செலவு பண்ணிட்டு அப்புற என்ன நம்ளுக்கு எக்ஸ்ட்ரா வரப் போது அதுல அப்புற தா நா இவங்ககிட்டயு சொல்ட்ட நானு இந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல்ல பேசுறாருல இல்ல அவரு கிட்ட எங்க சொன்ன அவரு இது ஓங்கிட்ட வந்து நா நீ சொல்லும் போது அவரு ஓங்கிட்ட வேற மாரி சொல்றாரு ஏன்கிட்ட என்னப் ப்பா இது போவாதுப்பா அந்த ஆளு பழ முன்னாடி பழைய ஆள் பேசினா பாத்தியா அந்த ஆள் வந்து அ நல்லா அவங்கள ஏத்தி உட்டுட் இருக்காரு புரியாத அளவுக்கு அந்த ஏரியாவுக்கு இதுக்கு மேல போல பா நா என்னப்பா பண்றது அப்டின் அவரு கிட் த்த சொல்றாரா நா என்னா பண்ண சொல்ற என்ன அப்டின் அவரு கேட்டாரு செரி ஓகே முஞ்சிச்சா இது ஒண்ணு
சரிப்பா எனக் கால் வருது அ நானு பையன் தா கூப்பற்றா நா பேஸ்ட்டு கூப்பற்ற நா உங்ள
ஆ செரிப்பா ஓகேப்பா